எப்டி இருக்கீங்க
இரு நல்லாருக்கங்க நீங்க எப்டியிருக்கிங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க குழந்தைகள ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ குழந்தைங்கல்லா ஸ்கூளுக்கு போயிட்டாங்க
வீட்டு வேலையெல்லா முடிஞ்சுதுங்களா
வீட்டு வேலையில முடிஞ்சுதுங்க உங்களுக்கு வீட்டு வேலையில முடிஞ்சுதுங்களா
ஆ முடிஞ்சுதுங்க கொஞ்ச கொஞ்ச வேலை இருக்கு சரி உங்க கூட பேசிட்டு அப்றோ வேலை செ செஞ்சுக்கலான்டுருக்க
சரி சரிங்க ஏன்னா கொழந்தைங்களுக்குல்லா எப்டி சாப்ட்டு போயிட்டாங்களா ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்துட்டு போயிட்டாங்களா
ஆ எத்துட்டு போயிட்டாங்க ஸ்னாக்ஸ் எல்லா எத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு என்ன ஸ்னாக்ஸ்ங்க செஞ்சு குடுத்தீங்க
நா இன்னைக்கு வந்து பேன் கேக் இருக்குலங்க நம்ம கோதும மாவு முட்ட ஒரு முட்ட கோதும மாவு லைட்டா இத்தினி பிஞ்சு வந்து நாட்டு சாக்கர போடணு அதுக்கப்புற லைட்டா மஞ் ச தூள் நம்ம வெறு தோச கல் இருக்கல்லங்க தோ கல்லயே போட்டு பேன் நீங்க என்ன பத்தீங்க
நா வந்துங்க இன்னக்கி நா மொள கட்டுன பச்ச பயிருங்க நேதே ஊற வச்சு நைட்டு மொள கட்டி வச்சுங்க பச்சப்பயிரு வேக வச்சு தாளிச்சு குடுதுட்ங்க தேங்கா போடாம அந் உங்க கொழந்தைக்கு சாப்டுவாங்களா பச்ச பயிறு
ஹலோ
அ சொல்லுங்க உங்க கொழந்த பச்ச பயிறு சாப்டுவாங்களா
ம் சாப்புடு வாங்க என்
செ செரி கொஞ்ச வேணா நீங்க ஒரு வேற எடத்துல நகந்து வேணா உட்காருங்க கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க நா பச்ச பயிறு செஞ்சு குடுத்தா நீங்க பேன் கேக் செஞ்சு குடுத்தீங்க வேற என்னென்ன ஸ்நாக்ஸ்ல்லா செய்வீங்க
நா சுன்டல் செய்வேங்க அப்பற பாத்துட்டீங்கன்னா ம் மொளக்கட்டிய பயிரு வகைகள் செஞ்சு குடுப்ப அதுக்கப்றோ வந்து வீட்லே செய்வோல்ல முறுக்கு அது செஞ்சு குடுப்பங்க அதுக்கப்பறோ வந்து உளுந்துட அதுக்கப்பறோ கொழுக்கட்ட அந்த மாரி குடுத்த
சேரி சேரிங்கன்ன நா என்ன ஹெல்தியா என்னென்ன செய்யணுமோ ஆ அந்த மாரி செஞ்சு தருவங்க நீங்க சொன்ன மாரி கால ஸ்நாக்ஸ்க்கு பாதம்மு முந்திரி கருப்பு திராட்ச இதல்லா இருக்கலங்க நைட்டே வந்து பாதாம் பாதாம் வந்து தொளச்சு போடுவ பாதாம்மு முந்திரி கருப்பு திராட்ச வெள்ள திராட்ச இதல்லா போட்டுங்க ஊற வச்சுட்டு சில சமய வந்து காலைல அரச்சு குடிப்பாங்க ஏன்ன அப்டிதா மொதல குடிச்சிட்ருந்தங்க ஆனா இப்ப அரச்சு காலைலே குடிச்சா மடி சாப்பாடு சாப்பட முடியர்தில்லன் சொல்லிட்டுங்க காலைல ஊற வச்சு நா ஊற வச்சிருவ நைட்டு வந்து அரச்சு பால்ல கலந்து குடிச்சுவாங்க தூங்கும் போது அந்த மாரி குடிப்பாங்க ஸ்நாக்ஸ் வந்துங்க எள்ளூருண்ட தெரியுங்களா எள்ளூருண்ட செஞ்சு வைப்ப அப்பறோ உளுந்து உளுந்து உருண்ட உளுந்து பாதாம்மு கருப்புளுந்து தோலோடருக்குதுங்க அந்த உளுந்து பாதாமு நெலக்கடல கருப்பட்டி நா ஏ மேக்சிமம் எல்லாமே கருப்பட்டில தா செய்வங்க அதுல போட்டு ஸ்நாக்ஸ் செய்வ உங்ளுக் தெரிமா உங்களுக்கு உளுந் எல்லூருண்ட
கருப்பு ஆ கருப்பட்டில செஞ்சதுல ஆனா நா வெள்ளத்துல செஞ்சுருக்கங்க
எப்டி செய்வீங்க சொல்லுங்க நா எப்டி சேய்றன்னு பாக்கலா ரெண்டு பேரு எப்டி ஒரே மாரி செய்ரோமா இல்ல டிஃப்ரண்டா செய்ரோமான் பாக்
ஆ இது பாத்துகிட்டீங்கன்னா நானு கொழந்தைக்கு வந்து குடுக்குறது எப்டி தெரிமா செய்வங்க நெடக்கல்ல இருக்குல்லங்க நெடக்கல்ல வச்சு அ பாகு காய்சிட்டு வெள்ளத்துல வந்து நல்லா பில்டர் பண்ணி தன் கரைச்சு பில்டர் பண்ணி பாகு நல்லா காய்சி ட்டு அதுக்கப்பறோ அந்த நம்ம கம்பி பதம் வந்தோனே நடக்கல்லயே வருத்ததை எடுத்து உள்ள போட்டு நெடக்கல்ல பருபி செய்வே அப்பறம் பாத்தீங்கன்னா நா வந்து ஒரு பொட்டுக்கல்ல அதுக்கப்பறோ நடக்கல்ல இது மாரி இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் போட்டு லைக் லைட்டா ட்ரைரோஸ்ட் பண்ணிக்கணுங்க லைட்டா ரொம்ப போட்டோம்னா அதோட எண்ண வந்து வெளி வந்ததுன நம்பளு வந்து அந்த இது இருக்காது அப்ப வந்து இது பண்ணி வெள்ளத்த நல்லா பொடிச்சு உருண்டை பண்ணி அது உருண்டையா குடுப்பேங்க அதுக்கப்பறம் பாத்துட்டீங்கன்னா ஆ உளுந்தங்கஞ்சி இருக்கு பாத்தீங்களா ஏ பொண்ணுக்குல்லாம் பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி பாயாசம் சரிங்களா பாயாசம்னு சொல்லி ஏமாத்தி குடுக்கறவ ஏ கெழந்த குடிக்கவே மாட்டா பிள்ளை இல்லைங்க நம்மளுக்கு கொஞ்சம் சத்து வேணும்ல அப்ப நா என்ன பண்ணுவேன் உளுந்துல வந்து நல்லா வந்து லைட்டா உளுந்தும் லைட்டா எத்தனி பச்சரிசி அத போட்டு நல்லா ரைட்டா வலு வறுத்துட்டு மி மிக்சில போட்டு நல்லா பொடி பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை நல்லா இது பண்ணி கிண்டிட்டு தேங்கா பூவு அதுக்கப்றோ நெய்ல வருத்த நட்ஸு அதுக்கப்பறோம் வெள்ளோ இதெலாம் போட்டு காய்ச்சி பாயாசோன் சொல்லி குடுத்துருவே ஏ பொண்ணு நல்லா த் ருத்தியா குடிப்பாலுங் பாயோசோன் சொன்னா
ஓ நீங்க அப்டி செய்வீங்ளா நா வந்து நீங்க சொன்ன உளுந்தங்கஞ்சி அவிங் குடிக்குமா ஏதோ சில சமயோ குடிப்பாங்கோ ரெகுலரா வந் து எல்லோருண்ட டெய்லி ஒண்ணு சாப்டுவாங்க ஏ பொண்ணு சாப்டுவா எல்லுருண்ட எப்டி செய்வாங்னா ம் எள்ள வறுத்துட்டுங்க எள்ள வறுத்துருவே எல்ல வறுத் து நல்லா கிளீன் கல்லலா இருக்கானு கல்லு இருக்கு கல்லலா கிளீன் பண்ணிட்டு எள்ளெ வறுக்குணு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துட்டு நெலக்கடலயே வறுக்கணுங்க நெலக்கடலயே வறுக்குணு பாதாமே வறுக்கணு பாதாம் போடுவ போட்டா அது ஆப்ஷ்னல் தா பாதாம் போட்டாலும் போல்லா இல்ல எள்ளுறண்டைக்கி அ எள்ளு உழு இது நெலக்கடல மட்டும் போட்டாலுங்கூடே போதுங்க அத என்ன பண்ணுவு நல்லா வருத்துக்கிட்டு அ மிக்சில போடம் போது வெள்ளத்திசேத்தி கொஞ்சோ கொஞ்சோமா அத பாதி பாதி போடும் போது வெள்ளத்தியு போட் டு கருப்பட்டி வெள்ளோ போட மாட்டே கருப்பட்டி வெள்ளம் போல்லா இருந்தாலு நா கருப்பட்டி போட்டு அரைச்சிடுவுங்க அரச்சி அப்டியே உருண்டையா புடிச்சுக்குறே கை நல்லா ஒரு கவர் போட்டுட்டு உ கூட உருண்ட புடிக்லா ஆனா கெடாதுங்க நெய்யூத்தியூ நீ உருண்ட புடிக்கலா இல்லினா நல்லெண்ணையு ஒரு சில சமயோ வந்து அரைக்கும் போது பசவு வராம இருக்கோ உருண்ட வந்து புடிக்க முடியாம வந்தாலோ நல்லெண்ணையு நெய்யுயோ ஊத்தி உருண்ட புடிச்சுக்லா ஆனா மேக்சிமம் நீங்க நல்லா இது எள்ள அரைக்கும் போது நிலக்கடலயு சேரும் போது இப்ப எண்ண வரும்பலுங்க எண்ண வரும்போது உருண்ட ஈஸியா வந்துரு அப்டி செய்லாங்க அது டெய்லியு ஒரு உருண்ட சாப்டா எலும்புக்கு எல்லாமே யோ நியூட்ரஸ்கு எல்லாத்துக்கும் நல்லது தாங்க டெய்லியோ எம் பொண்ணு பைய ரெண்டு பேருமே சாப்டுவாங்க நானு சாப்டுவே உளுந்து கஞ்சி செய்ய மாட் டோ எப்பாவுது ஒரு நாள் தா செய்வோ நீங்க சொன்ன வட மெத்தட்ல நா அதே மாரிதா உளுந்து நல்லா பொடியா உளுந்து நல்லா பொன் நெரமா வருத்துட்டு பச்சரிசிக்கு பதுவா நா கவுனி அரிசி செவப்பு கவுனி அரிசியோ அ ச கருப்பு கவுனி அரிசி ஏதோ கொஞ்சோ போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுங்க நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து அரச்சி தனியா பொடியா எடுத்து வெச்சுக்கங்க பொடிய எடுத்து வெச்சுட்டு அப்றோ ஆ டப்பால போட்டு வெச்சுட்டு எப்பப்போ நம்ளுக்கு தேவப்படுதோ அப்போ வந்து கருப்பட்டி இருக்குல கருப்பட்டில பாகு கருப்பட்டி பாகு கொஞ்சோ தண்ணி நமக்கு எவ்ளோ தேவப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊத்திட்டு ஆ கருப்பட்டி பாகு காய்ச்சனுங்க கருப்பட்டி உள்ள போட்டு அந்த கருப்பட்டி எல்லா கரைஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வெச்சுட்டுங்க அதுக்கப்றோ என்ன பண்ணனுனா அத வடி கட்டிடுவேனுங்க வடி கட்டினதுக்கப்றோ அ ஒரு கனமான பாத்திரத்த எடுத்துட்டு கனமான பாத்திரத்த எடுத்துட்டு அதுல வந்து இந்த கருப்பட்டி பாகு இருக்குலங்க அத ஊத்தி இந்த உளுந்து பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய ஊத்தி கலறிட்டே வரணுங்க நல்லெண்ணெய ஊத்தி கலறிட்டே வந்தீங்னா ஒரு கெட்டியான பாகத்துக்கு வருங்க அதுக்கப்றோ நெய் ஊத்தனாலு ஊத்தலா இல்ல அப்டியே சாப்ட்டாலும் சாப்டலாங்க நீங்க எப்டி செய்வீங்க
நானு ஏனா நீங்க உளுந்து கஞ்சிதானே சொல்றீங்க
ஆமாங்க இந்த உளுந்த களி இது
உளுந்த களி நா இது நா வரைக்கும் களி செஞ்சதுல்ல உளுந்த கஞ்சி இந்த மாரிதா செஞ்சு குடுத்துருக்கே அதுவும் பாயசம் சொல்லி பொய் சொல்லி குடுத்தா தான் குடிக்கவே செய்வா இல்லன்னா துப்பிடுறாளுங்க எப்டி இது பண்ணாலுமே நீங்க சொன்ன டிப்ஸ் ஈஸியா இருக்குங்க நா செஞ்சு குடுக்குறே செரிங்களா கண்டிப்பா இப்ப இந்த ராகில கொல்கட்டை செஞ்சு பாத்துருக்கீங்களா சூப்பரா வருதுங்க நானும் கூட பச்சரிசீல செஞ்சுருக்கோம் நம்ம இதுல பண்ணிருக்கோ ஆனா ராகில சூப்பரா வருதுங்க ராகி கொழுக்கட்டை அப்றோ வந்து இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த சோன பாத்துட்டு பாத்துட்டு என் புள்ள ராகி பிரவுனி வேணும் அது வேணும் இது வேணும்னே கேக்குறாளுங்க ஆ என்ன பண்ணுவே யூடியூப் பாத்து அது இதுனு பண்ணி பாத்து பாத்து இப்ப எனக்கு ராகி பிரவுனி செய்றதுக்கும் கத்துக்கிட்டேங்க இப்ப என் கொழந்தைக்கு என்ன வேணுமோ ஓவன் இல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் ஆ இப்ப என் கொழந்தைக்கு என்ன வேணுமோ நா அப்டியே செஞ்சுக்குவேங்க செஞ்சு பாப்பேனுங்க எது வேணும்னாலும் ஹெல்த்தியாவும் இருக்கணும் ஸ்நாக்ஸ்சு நம்மளுக்கு வந்து ஜங்காவும் இருக்க கூடாது இல்லங்களா அதனால நா பாத்து பாத்து வீட்லயே இப்ப பாத்தீங்கன் னா ஸ்நாக்ஸ் இந்த மாரி எது செஞ்சு குடுக்குறது அப்றோ பாத்துட்டீங்கன்னா இந்த அப்பத்தா காலத்துல எல்லா இந்த அப்போம் இந்த பணியாரம் எல்லா இருக்கு பாத்தீங்களா இனிப்பு பணியாரோ அதெல்லா வந்து நெய்லயோ இல்ல நல்ல எண்ணெய்லயோ இப்ப ஆயில் வந்து வேற எதோ ஆயில் சேக்காம நெய்லயு நல்ல நெய் மட்டும் கொழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்தா ரொம்ப நல்லது தானுங்க கண்டிப்பா அப்றோ பாத்துட்டீங்கன்னா இதெல்லா ரொம்ப நல்லதுங்க குடுக்க குடுக்க வந்து கொழந்தைங்களுக்கு நல்லெண்ண வந்து சேக்கிறது ரொம்ப நல்லதுதானுங்க நீங்க எள்ளு உண்டவங்க கூட சொன்னீங்க இப்ப இந்த எள்ளு வந்து என்ன என்னால வருதுலதானே வருதுங்க இப்ப எள்ளு சேர்த்தும் போது நல்லெண்ண நல்லதுதானங்க அப்ப அதுலயே சேத்திக்கலா ரொம்ப நல்லதுங்க சேரிங்க சேரி வேலை இருக்கு நா அப்பறம் கூப்பட்டுங்ளா
ஆ செரிங்க